வணக்கம் நீங்க
ஆ சும்மாதா எல்லா வொர்க்கு முடிச்சிட்டு சும்மா படுத்திருக்கே தா அதா கால் பேசலாம்ட்டு பேசிட்ருக்கே நீங்க
சேரி செரி நா சும்மா ரீல்ஸ் தா பாத்துட்ருந்தே ஏனா ஃபோன் பாக்குறது எனக்கு ரொம்ப புடிக் கு ஃபோன்ல வந்து ரீல்ஸ் பாக்குறது அ அது மாரி விஷயங்கல்லா எனக்கு ரொம்போ புடிக்கு அத விட எனக்கு ரொம்போ புடிச்சதுன்னு சொன்னா அந்த வெப் சீரிஸ் இருக்கு தெரியுமா அந்த சைனீஸ் வெப் சீரிஸ் அதெல்லா பாக்ணுனா எனக்கு ரொம்போ புடிக்கு ஆ ஃபர்ஸ்ட் வந்து என்னய ரிலேட்டிவ் தா பாக்க சொன்னாங்க அப்ப எனக்கு புடிக்கவே இல்ல இது என்னது இதெல்லா நா பாக்க மாட்டே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தே அப்றோ அவங்க ஒருதடவ பாறே அப்டின்னு சொன்னதுக்கு அப்றோ அது ஒரு அடிக்டவ் மாரி அத பாத்துட்டே இருக்க தோணுது எதுனால அப்டின்னா எனக்கு வந்து இந்த சண்ட படோ இப்ப பாரு சோகமா ஏன்னா நமக்கே நெறையா பிரச்சன இருக்கு நம்ம போய் இன்னொரு தரவ அந்த டி வி ல நடக்கிற சோகத்த பாத்து அதுல இருந்து வெளிய வர கஷ்டப்படுறதுக்கு பதிலா நம்ம சந்தோஷமா இருக்க படத்த பாத்து நம்மளும் ஜாலியா இருப்போ அவ்ளோதால்ல அப்டின்ற மாரி தோணும் ஆ நா எந்த சோகப்படமே எனக்கு வெவரந்தெரிஞ்சு நா எந்த சோகப்படமுமே பாத்ததே கடையாது ஆனா இப்ப இப்ப என்ன எங்க வீட்லல்லா வந்து பாரு இதுல என்ன இருக்கு அதுக்குன்னு அப்டி படன்னா நீதா டைரக்ட் பண்ணணும் அப்டி நீதா இப்ப படோ எடுக்கணு அப்பல்லா சொல்லுவாங்களா அதனால தா நா மனசே இல்லாமதா பாக்குறனே தவர ஆ எனக்கு வந்து நா ஆசப்பட்டெல்லா பாக்கவே கெடையாது என்ன விட்டா நா வந்து அ எந்த கஷ்டமுமே இல்லாத ஒரு சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்க படத்த உட்காந்து நா பாத்துட்டே இருப்பேப்பா
அதும் கரெட்டு தா உங்க உங்க வீட்ல சொல்றதும் கரட்டு தான நீங்க நீங்க நெனைக்கிற மாரி சந்தோஷமான படன்னா வருஷத்துக்கு ஒண்ணு வரும் அப்ப நீங்க வருஷத்துக்கு ஒரு படந்தா பாக்கணும் அந்த மாதிரி இருக்கும் அப்டி இல்லன்னா நீங்க தா ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு பாடு இருக்க மாரி நீங்க தா எடுக்கணும் டாரக்ட் பண்ணி எடுக்கணும் அப்பதா அந்த படோ நீங்க பாக்க முடியும்
ம் நீங்க இல்லையே நா சொல்றே உங்களுக்கு வந்து இந்த மாரி படம் பாக்கணுன்னு நெனைச்சீங்கன்னா மலையாளம்ல வந்து நறைய படம் இருக்கு அதுல எதுவுமே வந்து சண்ட அந்த மாரி அவ்ளவா இருக்காது
தோழா அப்படி ஆ மலையாளம்லயும் இப்போ வந்து மலையாளம்ல இப்ப ஃபீல் குட் மூவி வர்றத விட அந்த த்ரில்லர் மூவிஸு ஆக்ஷன் மூ ஆக்ஷன் மூவிஸோட அந்த அப்டி அந்த ட்ராமா மூவிஸ் தா ரொம்ப வருது ஃபீல் குட்டுன்னு இப்பு கம்மியாதா வருது முன்னாடிதா அந்த ஃபீல் குட் மலையாள மூவிஸ்லா இருந்தது இப்போ ஃபீல் குட் மூவிஸ்லா கம்மியாருக்கு
நா பழைய படத்தெல்லா இன்னு எடுத்து பாத்துட்ருக்கே ரெண்டாயரத்தி பத்துல வந்த படோ பதினஞ்சுல வந்த படோலா நா இன்னு பாத்துட்ருக் க்கே அதே மாரி சார்லினு ஒரு படோ இருக்கும் அத பாத்ததுக்கு அப்றோ தா எனக்கு வந்து அந்த பக் க்கோ இருக்ற படமே ரொம்ப புடிச்சுதுனு சொல்லலா அது அந்த படத்தோட கான்செப்ட் என்னன் கேட்டிங்ன்னா அது ஒரு ஒண்ணுமே கடையாது அதுல ஒண்ணுமே இருக்காது அனா அது ஒரு மாரி பாத்து முடிச்சிங்க அப்டின்னா உங்களுக் படோ பாத்ததுக்கான ஒரு த்ருப்தி இருக்கும் நீங்க வெளிய போம்போது அந்த படத்த பாத்துட்டு வெளிய போம்போது ஒரு சந்தோஷமா இருக்கும் ஏ நா சொல்றேன்னா ஒரு சில படங்கள்லா நம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகு நா நெறைய படோ அந்த மாரி பாத்ரிக்கே ஆ ஒரு ஒரு சில படங்கள்லா வந்து இப்போ அமரன்னு ஒரு படோ வந்தது அதுல எப்டின்னா ஒருத்த ஒரு தோங்க ஸோல்ஜரோட லைஃப் பத்தி சொல்லிர்தாங்க அத பாக்கும் போது ரொம்ப இன்டரஸ்டிங்கா இருதது சரி ஓகே நமக்கு தெரியாத நெறய விஷ்யங்கள் நம்ளோட ஆர்மி நம்ளோட ஸோல்ஜர்ஸ்லா வந்து இந்த மார்தா கஷ் ப்படுறாங்க நாட்டுக்காக நம்ம நல்லா சாப்ட்டு தூங்குறோ வீட்ல அனா நாட்டுக்காக பாடுபட்றவங்க உயிர கைல புடிச்சிட்டு பாடுபட்றாங்கல்ல அப்டின்றதுலா தோணுச்சி அனா க்ளைமக்ஸ் பாத்துட்டு அதுல இந்து என்னால வந்து நெஜ்மாவே வெளிய வர முடில நா உக்காந்து அழுதுட்ருந்தே அப்றோ வந்து என்னால அதுல இந்து வெளிய வரவே முடில இந்த மாரி நெறைய படங்கள் நமக்கு வந்து என்னோட மைண்ட் எப்டி ஆயிடு அப்டின்னா அது படோந்தா அது படோந்தா அப்டின் எனக்கு தோணு அனா அதயு தாண்டி வந்து இப்டி நடந்துர்சு இப்டி நடந்து அது படோன்றது வந்து என்னால வெளிய வர முடில அதனாலயே நா வந்து பாதி நேரோ நல்லா ந நம்ம வெளிய வர நம்ம அந்த படத்லந்து வெளிய வரணு அப்டி ஒரு படங்கள் தா நா பாக்க ஆரம்பிசிர்க்க
அப்ப நீங்க என்ன பண்ணனுனா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த மூவி வந்து எவ்ளோ நேரோ அப்டின் பாத்துக்கணு இப்ப ஃபார் எக்ஸாம்புள்க்கு ரெண்ர மண் நேரோநா ரெண்டு மண் நேரோ மட்டு பாக்கணு லாஸ்ட் க்ளைமேக்ஸ நீங்க பாக்க கூடாது அந்த மாரிதா நீங்க சொல்றீங்க லாஸ்ட் க்ளைமேக்ஸ்லதா எல்லாமே இருக்கு படத்தோட க்ளைமேக்ஸ்னா அதுக்குதா அது வச்சிர்காங்க என்ன நடக்கும்ன்றதுதா க்ளைமேக்ஸே இருக்கு நீங்க அதவே நீங்க பிடிக்கல அப்டினா அந்த படத்த பாக்றதுக்கு ஒரு இதுவே இருக்காதுல
ம் அனா அதுக்கு நம்ம வந்து படத்த வந்து பாதில விட்டுட்டு வந்தா நமக்கு தலயு புரியாது வாலு புரியாது ஆல்ரெடி இருக்கப்ப இப்ப இருக்க படொலா ஒரு சில சென்டன்ஸ விட்டா கூட அந்த படோ புரிய மாட்டேங்குது முக்கியமான ஸீனு அப்டின் சொன்னாதா நம்ம கூர்ந்து கவனிச்சாதா புரிது நெறைய படோ வந்து பாத் து முடிச்சதுக்கப்றோ கூட இவங்க ஏ இவங்கல இப்டி பண்ணாங்க இங்க ஏ அப்டி நடந்துது அப்டின்ற மாரி கே க்கற மாரி கத இருக்கா அத எப்டி பாதில நிறுத்த முடியு ம் இல்ல நா ஆ நா அதுக்குதா சொல்ல வர இன்னொன்னு என்னன்னா இந்த வெப் சீரிஸ் வெப் சீரிஸ் வந்து இந்த கொரியன் சீரிஸ் இருக் கு தெரியுமா அதுலலா ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு என் அதாவது கொரியன்லயு வந்து நீங்க சொல்ற மாரி அ நீங்க சொன்னீங்க தெரியுமா மலையாளுங்லயு வந்து அ சண்ட க் க க்ரைம் க்ரைம்ஸ் ஃபைட்ஸ் அந்த மார்தா இருக்கு அதே டாக்குமெண்டரி அந்த மார்தா வந்து கொரியன்லயு இருக் குது ஆனா வந்து இப்போ அது ஒரு செவன்டினா இது ஒரு ஃபாட் டி பர்ஸன்டேஜ் இருக்குன் நா சொல்லுவே என்னன்னா அ ஃபீல் குட் நல்ல நார்மலா ரெண்டு பேர் பாக்குற மாரி கெஃபே போற மாரி அவங்க ரெண்டு பேர் ஹேப்பியா இருக்க மாரி ஃபேமிலிஸ ஃபேஸ் பண்ற மாரி அவங்க ஒரு சி ஒரு மாரி எப்டி சொல்றது ஒரு ஜெகஜந்திகா இருக்குன் சொல்லுவாங்கல்ல ஒரு மாரி நல்ல அந்த பைய வந்து சி இ ஓவா இருப்பாங்க ஸோ அந்த பொண்ணு வந்து நார்மல் பொண்ணாருக்கு ரெண்டு பேர்க்கு புடிக்கு அந்த மாரி பேச அவுங்க அந்த மாரி இருக்கும் போது அத பாக்கும் போது சந்தோஷமா இருக்கு ஐ அழகா இருக்லா அவங்களோட லைஃப் அப்டி சொல்லிட்டு அவங்க பேசுறது அவங்க நடந்துக்ற விதோ அவங்க காலேஜ் லைஃப் அதெல்லா பாக்கும் போது ஆனக் காந்த மாரி படங்கள் எல்லா பாக்க ரொம்ப புடிக்கு
கரக்ட்டு தா நீங்க சொல்றது பட் அந்த மாரி படத்துல இங்கயுமே இருக்கே அதாவுது ஃபுல் அண் ஃபுல் வந்து ஃபைட்டுன்ற மாரி இங்கயு கெடையாது மேபி அந்த ஃபேசஸ் உங்களுக்கு புடுச்சு இருக்கு அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு புடுச்சதுனால உங்களுக்கு அது ஓகே உங்க மைண்ட் செட் ஆயிடுச்சு இதுல வந்து ஃபீல் குட் கொஞ்சமாது இருக்கு அப்டின் ஆனா எந்த ஒரு படத்துலயு ஃபுல் அண் ஃபுல் வந்து நீங்க சொல்ற மாரி அந்த க்ரைமு ஃபுல் அண் ஃபுல் இருக்காது கொஞ்சமாது அந்த காமடீஸ் கு ஒ டென் பெர்சன்டேஜாவது காமடி ஒரு லவ் சீன்ஸ் எல்லாமே இருக்கு எதுமே இல்லாம இருக்காது
ம் கரக்ட்டு தா ஆ நா நெறையா படோ பாத்துர்க்கே அதுல சில படங்கல்லா ஏ இந்த முடிவு மட்டு இப்பிடி இரு க்கு இது இருந்திருக்க கூடாது அப்பிடின்ற மாரி இருக்கு ஆனா படோன்றது என்னைய கேட்டா நம்மளோட ரிலாக்சேஷனுக்கு நம்ம பாக்குறது நமக்கு வந்து மைண்ட் சரியில்ல இல்ல எதாது வேணு அப்பிடின்னும்போ அதுலயு சில படங்கள் எலா தேட்டர்ல போய் பாக்கும் போது நம்மளூ இப்பிடி இருக்கணு அப்பிடின்ற மாரி ஒரு ஒரு ஒரு எண்ணங்களு வரு எனக்கு வந்து படொ பாக்க புடிக்கு ஆனா இப்ப நா இருக்குற ஊர் எப்டி இருக்கு அப்டின்னா இங்க யாருமே படோ பாத்தா சிரி ரிக்க மாட்டிக்கிறாங்க கைத்தட்ட மாட்டிக்கிறாங்க ஜாலியா என்ஜாய் பண்ண மாட்டிக்கிறாங்க ஆனா நா முன்னாடி ஏ ஃப்ரெண்ட்ஸஸோட போம்போது அவ்ளோ சவுண்ட் பண்ணிட்டு அவ்ளோ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா சாப்ட்டுட்டு இருப்போ இங்க வந்து என்னன்னா ஒரு பாப்கார்ன் வாங்குனா கூட எரநூத்தம்பதுருபா சொல்றாங்க எங்க ஊர்ல எல்லா வந்து அதே பாப்கார்ன் தா அது இருக்குனாது ரொம்ப நல்லாவே இல்ல அதுல்லா கெடயாது நல்லா ஃப்ரெஷ்ஷா தா போடுவாங்க நல்லா இருக்கு வெறு நூற்ருபா தா
ஆமா அதாவது இப்போ தேட்டர்ல வந்து டிகெட்ஸ் ப்ரைஸ வுட பாப்கார்ன் ப்ரைஸ் அதிகமா இருக்கு ஏனா அவங்க வந்து ரிச் ஒரு அது வந்து நா ஒரு பேட்டி தா ஒடுக்க பாத்த எதுனால அந்த ப்ரைஸ் வந்து கூட இருக்குன்னா ஆ இப்ப ஒரு புது படோ ஒரு பெரிய ஹீரோ படோ ரிலீஸ் ஆகுதுனா அந்த ஒரு வொன் வீக் டூ வீக்ஸ்க்கு வந்து ரஷ் ஆ இருப்பாங்க பீபிள்ஸ் ஃபுல்லா சோ அப்போ அ அப்போ அந்த பாப்கார்ன் சேல் பண்றது வந்து அங்க அ வேலையாட்கள போட்ருப்பாங்கல்ல சோ அவங்கள வந்து அந்த டைத்துக்கு மட்டு கூப்புட முடியாதுல கரக்ட் அவங்கள வந்து எல்லா டைம்மே வெச்சிரு கணு எல்லாம் மன்த்சுமே போய் இருக்கணு அதாவது அந்த ரஷ் பீபிள்ல எக்ஸ்ட்ரா ஒரு பீபுள் இருக்கணு அந்த மாரி சோ இப்போ நம்ம இன்கிரீஸா ஆ அ அத எப்பிடி சொல்றதுன்னா அ கூட வா பாப்கார்ன் ப்ரைச அ அத பாப்கார்ன் பாக்கெட்டே ப த்துருவா தா இருக்கு அது போட்டாலே வந்துரு ஆனா அது டூ ப்ஃபிட்டி அப்பிடி இப்பிடின் சொல்லுவாங்க அது எதுக்காகன்னா அது ஒரு ரீசன் என்ன சொன்னாங்கன்னா ரஷ்ஷான டைத்துல நாங்க குடுத்துருவோ இப்ப எந்த ஒரு பெரிய ஹீரோ மூவிஸ் எதுமே இல்லாதப்ப ஒரு நார்மலா இருக்குற அப்ப நாங்க அவ்ங்களுக்கு சேலரி குடுக்கணு அவங்கள வந்து அனிப்பிட முடியாது அப்பிடியே நாங்க வந்து அவ்ங்கள வெச்சிருக்கணு எப்பிடினாலு கரக்ட்டா ஆ அதாவது ஏ தேவைக்கி வா தேவைக்கி வா அப்பிடில்லா சொல்ல முடியாதுல ஃபுல்லா இருந்தா ஃபுல்லா இருக்கணு நீ போய்ட்டு பெரிய பெரிய படோ ரிலீஸ் ஆகும்போது மட்டு வா மித்த நேரோ எனக்கு வேணா அப்பிடின்னு சொல்ல முடியாதுல அப்ப மித்த நேரோ அவங்க என்ன பண்ணுவாங்க யாருமே வரமாட்டாங்க அத யோச்சுட்டு சோ அதுக்காதா அந்த ப்ரைஸ் வந்து இ ன்க்ரீஸ் பண்ணி வெச்சிருபாங்க
ம் ஆனா நீங்க சொல்றது சரிதா பரவால உங்களுக்கு வந்து இதுல கூடநெறையா நாலேஜ் இருக்கு அது பாக்கும்போது எனக்கே நாலா வந்து திட்டிட்டுதா இருப்ப என்னடா இது பாப்கார்ன போய் இவ்ளோ வெல சொல்றாங்க அவ்ங்களுக்கா தெரியணு அப்பிடின்ற மாரிலா இப்ப அன்லிமிடெட் பாப்கார்ன்லா கொண்டு வந்திருக்காங்க அதுக்குமே வந்து பா த்தீங்கன்னா சில பேர்லா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க எப்பிடின்னா வந்து ஆ அன்லிமிடெட் பாப்கார்ன் னா அந்த ட்ரேய கொண்டு போய் கொண்டு போய் குடுத்தா பாப்கார்ன் தருவாங்க அப்ப என்ன பண்றாங்களா அடுத்த ஷோக்கு வரவங்கிட்ட வந்து அது வந்து அவ்ங்க வந்து ஆயர்பான்னு வாங்கிருந்தாங்கன்னா இவங்க கிட்ட ஒரு முன்னூற்பான்னு சொல்லி இந்த டப்பாவ குடுத்தர்றாங்க அப்ப என்ன ஆகு அடுத்த ஷோக்கு வரவங்க இந்த டப்பா வாங்கி வாங்கி ரீஃபில் பண்ணிட்டு வருவாங்களாமா இந்த மாரி எல்லாம் வந்து நடக்குது அ அவ்ங்க அவ்ங்க கொஞ்சோ வித்தியாசமா யோசிச்சா இவங்க அதுக்கு மேல வித்தியாசமா யோசிக்கிறாங்கன்னே சொல்லலா அப்போ வந்து இன்னொன்னு என்னன்னா அ இப்ப நாங்கல்லா இங்க படத்து போம்போது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றது ஜூஸ் ஒரு பாட்டில்ல வந்து சும்மா ஜூஸை ஊத்தி அதாவது நம்மளோட ஸ்டீல் பாட்டில் இருக்குல அந்த பாட்டில் ஜூஸ ஊத் தி கொண்டு போயிடறது அப்புற நா இ இன்னொன்னு பாத்தேன் இது வரைக்கு நாங்க ஜூஸ் தா கொண்டு போயிருக்கோ நானு யோசிப்பே வேற என்ன பண்ணி ஸ்நாக்ஸ் உள்ள கொண்டு போலாம் என்ன பண்ணா ஐடியாவே கெடைச்சதில்ல இப்ப நா ரீசண்டா ஒரு ரீல்ல பாத்தே அதுல என்ன பண்ணியிருந்தாங்க அப்டின்னா அதே ஸ்டீல் பாட்டில்குள்ள வந்து அந்த பாசி பருப்பு ஃப்ரை பண்ணது மூங் தால் இருக்கு தெரியுமா அத வந்து அ அது வந்து ஒரு பாக்கெட்டே எம்போரூவா என்னமோதா வரு ஒரு நீங்க கடைல வாங்குனா கூட நூறு ரூபாக்குள்ள தா வரு அத வாங்கி ஃபுல்லா அந்த பாட்டில் ஃபுல்லா கொட்டிட்றாங்க அங்க போய் பாட்டில் மூடில கொட்டி ஜாலியா சாப்பிட்றாங்க ஏ வாவ் இது கூட நல்லா இருக்குல்ல அது ஃபுல்லா அது ஒடம்புக்கு நல்லது கூட அ அது எனக்கு புடிக்கு கூட அத நம்ம சாப்ட்டுக்லா அதே மாரி அந்த சேவு சீவெல்லா போட்டு வெச்சு கூட ஆனா இது கூட நல்லா இருக்குல்ல அப்டின்ற மாரி தோணுச்சு
ஆமா கரெக்ட்டு தா இது நல்ல ஐடியா தா அதாவ்து அப்ப வந்து ரெண்டு பாட்டில் வெச்சுக்கணு ஒரு ரெண்டு பேரு படத்துக்கு போறாங்கனா ரெண்டு பாட்டில் ஒரு இதுல ஜூஸ் இன்னொருதுல இந்த மாரி நீங்க சொல்ற மாரி ஆ அந்த மூந்தால் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு போய் அங்க போய் சாப்பிட்லா இதுவு நல்ல ஐடியா தா ஆ ஏனா அந்த ட்டர்ல யாரு செக் பண்ண மாட்டாங்க இன்ன கொஞ்ச நேர விட்டோனா அதையு செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவாங்கன் நெனைக்கிறே அப்பறோ இந்த பாப்கார்னுக்கு வந்து நீங்க சொன்னது வந்து அது அப்பிடி சேல் பண்றாங்கனா அத போய் கேக்குறது கூச்சமா இருக்கு ஃபஸ்ட்டு அதாவ்து ஆ யாராவ்து குடுப்பாங்களா அத அதாவ்து நம்ம இப்ப இன்கேஸ் நா வாங்கிருந்தாலு அத நா வச்சுட்டு வெளிய நிக்கும்போது யாரு வாங்குவா யார்ட்ட போய் கேக்குறது அது ஒரு கூச்சமா இருக்கு இன்கேஸ் நா வச்சுருந்தாலு என்னோட ஆப்போசிட்ல இருக்கிறவ்ங்க இவ்ங்கட்ட கேக்கலாமா வேணாமோ நம்மள சீப்பா நெனைச்சிருவாங்களோ அப்டின்னு ஒரு தாட் இருக்கு அந்த எது
ஆனா பசங்களுக்குள்ள பசங்க வாங்கிப்பாங்க என்ன ப்ரோ வச்சிருக்கீங்ளா குடுங்கலே அப்டின் சொல்லி வாங்கிப்பாங்க சோ அது நம்ம அத விக்கணுன்ற நமக்கு முன் இவ நமக்கு வந்து முன்னூறுபா லாபோன்றத தாண்டி அதனால ஒரு வித்தவ்ங்க வந்து பயனடஞ்சுக்குவாங்கல்ல அப்டின்றதுதா ஒரு ஒரு திருப் தி கெடைக்கு நமக்கு அது முன்னூறுவாய விட அவ்ங்க அத வச்சிட்டு போறாங்க அவ்ங்க ஜாலியா ஏ எங்களுக்கு ஒரு டப்பா கெடைச்சதே அப்டி சொல்லிட்டு ஒரு சந்தோஷமா இருப்பாங்கல்ல அது இருக்கு ம் சேரி உங்க கூட பேசுனதுல நல்லா இருந்தது மீண்டும் சந்திக்கலாம் நன்றி
ஓகே நன்றி